நங்க தம்பி எப்படி இருக்கீங்க ஆஹ் நல்லா இருக்க ருக்கேன் உடம்புலாம் எப்படி இரு அம்மா அப்பல்லாம் எப்படி இருக்காங்க
ங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க பசங்க எல்லாம் எப்ப இருக்கிங்
எல்லாம் நல்லா இருக்காங்க நான் ஹெல்தல ரொம்ப கான்சென்ட்ரேஷனாக இருக்கீங்க ஜிம்முக்கு போறீங்க புட் ல எல்லாம் ரொம்ப இதுவா பாக்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன்
ஆஹ் ஆமாக்கா ஆஹ் சோ ஒர்க் ஃபிரம் ஹோம்ல இருக்கேனா சோ அதனால வந்துட்டு ஹெல்த் அதிகமா மெயின்டென் பண்ண முடியல நடக்கும் முன்னா ஆபீஸ் போற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வெளியில போவோம் நடப்போம் சோ ஹெல்து நல்லாருக்கும் இல்லையா நம்ம ஒரே இடத்துல வீட்டுல உக்காந்து ஒர்க் பண்ணும் போது வெயிட் அதிகமா போடும் இல்லைங்களா சோ ரொம்பலாம் இல்ல நாள் ஒரு நாளைக்கு அதிகமாயடுச்சு நினைக்கிறேன்கா சோ அதுதான் வெயிட் லாஸ் போண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன்
ஓ நல்ல விஷயம் தான் பாது எப்படி எந்த மாதிரியான புபுட் எடுத்துக்கறீங்க நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க நைக்க க்கிறேன் வெஜ்ஜு தான்ட்டு அதனால மு முட்டை அந்த பு்ரோட்டீன் எலாம் எப்படி எடுத்துப்பீங்க
புரோட்டீன்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த பச்சை பயிறு சுண்டல் சோ அந்த மாதிரி அது மாதிரில எடுத்துப்பேங்க அதுக்கப்புறம் மில்க் ஷேக்ஸ் எல்லாம் இருக்கு பாாரத்தீங்களா மில்க் ஷேக் இந்த பால் நெய்யி சோ இந்த மாதிரியான இதுல எடுத்துப்பேன் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் கேழ்வருகு சிறுதானியங்கள் எலாம் இருக்கு பாத்தீங்களா சோ அததுல வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கிறது தாங்கா
அப்படியா சூப்பர் சூப்பர்ப்பா இ நீங்க இந்த ஸ்லாம் கூட கொஞ்சம் எடுத்துக்கங்க ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கங்க
நைட்டே வந்து பா்த்தீங்கன்னா ரெண்டு பாதாம் அப்புறம் இந்த அத்திப்பழம் வால்நட்ஸு பிளாக்டேட்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த கருப்பு திராட்சைோ இதெல்லாம் தண்ணியில போட்டுட்டு காலையையில் எழுந்து ஒரு கிளாஸ் மில்க் அதுல ஆட் பண்ணி அந்த தண்ணியுமே அதுல ஊத்திக்கலாம்க்கா ஊத்திட்டு அது ஒரு ஸ்மூத்தி மாரி செஞ்சு சாிட்டீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும் பசிக்காது ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் அப்டியே கப்ன்னு இருக்கும் வயிறு
சூப்பர் சூப்பர்ப்பா நீங்க இது கூட வந்து இந்த ப பம்ப்கின் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அதுவும் அதுக்கப்புறம் வந்து இந்த சூரியகாந்தி விதைன்னு கிடைக்கிது அதுவும் நீங்க ஒரு ஆ டீ ஸ்பூன் போட்டுட்டீங்கனு வச்சுங்களே அப்பறோ வெள்ளரி வெத இது மூணுத் கூட ஆட் பண்ணிக்கங்க இன்னு சூப்பரா இருக்கும் அ சாப்புடறதுக்கு வந்து அந்த வெள்ளரி வித சாப்டம்னா அந்த ஃ த தேவையற்ற அந்த நீருல்லா வந்து வெளியேற்று அந்த நச்சுத்தன்மை உள்ள நீர்லா சொல்லுவாங்க ப ங்களா அதெல்லா வெளியேற்றுவுறோ அப்டின்ற மாரி சொல்றாங்க அ வெயிட் லாஸ்கு அதுக்கு நல்ல ஒரு ஒரு பெனிஃபிட் கொடுக்கோன்றாங்க இது மூணத்தையு கூட ஆட் பண்ணி பாருங்க பா இனிமேலு
தேங்க்யூகா தேங்க்யூ குட் இன்ஃபர்மேஷன் நல்ல இன்ஃபர்மேஷன் சொல்லிருக்கீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்றேங்க
ஆ கண்டிப்பா ஃப்ரூட்ஸும் இப்பத்தக்கி இந் இப்போ சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லா இருக்கு பாத்தீங்ளா அந்த மாதிரி எடுத்துக்கிவீங்க இப்ப நம்ப கெடக்காத ஒரு பழத்த போய் நம்ம தேடி சாப்புறதுக்கு அந்தந்த சீசன்ல கெடக்கிற ஃப்ரூட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்ன வெலையு கம்மியா கெடைக்கு அதே சமயத்தில் நம்மளுக் ஒடம்புக்கும் நல்லது இப்ப உதாரணத்துக்கு இப்ப மாம்பழம் நெறைய கெடைக்குது ஃபஸ்ட்லாம் வந்து மாம்பழம் சாப்டம்னா கொழந்தைங்களுக்கு வயிறு வலிக்கு அப்டி இப்டி சொல்லுவாங்க ஆனா இப்போ வந்து அதுல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்டின்னு சொல்றதுல நம்ம இப்ப ஆன்லைன்ல போட்டு பாத்தாலே எல்லாமே தெரிஞ்சு போது அதனால அந்த மாறி எடுத்துக்கங்க பலாப்பழோ எது எது இருந்தாலுமே அ அளவுக்கு அதிகமா இல்லாம தேவையான அளவு ஒரு ரெண்டோ மூணோ இப்போ பழன்னா மாம்பழன்னா ஒன்னு எடுத்துக்கலா பலாப்பழனா ஒரு மூணு சொல அந்த மாறி எடுத்து சாப்ட்டு பாருங்க ஆ அது மட்டும் இல்லாம இந்த இது கெடைக்குது பாத்தீங்கலா தர்பூசணி இந்த நீர் ப பழங்கள் அதெல்லா அது கிர்ணி பழோ இந்த மாதிரியான பழங்கள்லா எடுத்துக்கினிங்ன்னா உங்களுக்கு நீர் சத்து அதுவே அது மட்டும் இல்லாம நார் சத்து அதிகமாக இருக்கு அப்டின்னு சொல்கிறாங்க நுங்கு கண்டிப்பா எடுத்துக்கப்பா இந்த டைம்லல்லா
கண்டிப்பாக எளநீர் எடுத்துக்கலா டெய்லி காலில எளநீர் வந்து எல்லா சீசன்லமே எடுத்துக்கலான்னு சொல்றாங்க ஆனா வின்டர் சீசன்ல அதிகமா எடுத்துக்க வேணான்றாங்க ஒரு சிலர்க்கு ஒத்துக்காதுல்லையா
ஆமா ஒரு சிலர் சொல்றாங்க காலையில வெறும் வயத்துல எளநீர் குடி க்கலான்றாங்க குடிக்க கூடாதுன்றாங்க
அக்கா அது எனக்கு தெரிஞ்சது மட்டும் நா ஷேர் பண்ணிக்கிரேங்கா நீங்க வெறும் வயித்துல எதுமே சாப்டக்கூடாது அந்த பாலா இருந்தாலு வேற எந்த ஒரு திரவமா இருந்தாலும் ஏன்னா வெறும் வயித்துல மொதல்ல தண்ணி குடிங்க கொஞ்சமா சோ ஏன்னா நம்ம நார்மலாவே வயித்துல வந்து அந்த குடல்ல வந்து அ அசிடி வந்து வெளிய வரும் ஆசிட்ல்லாம் வெடிச்சு வெளிய வரு இல்லைங்களா அந்த குடல்ல இருந்து நார்மலா அந்த நம்ம ஃபாடியில இருக்க கூட ஆசிட் அந்த குடல் ஆசிட் வந்து வெளிய வரு மார்னிங்கே சோ அப் இப்ப வந்து சாப்டும் போது அது வந்து நீங்க வேற ஒரு திரவத்த சாப்டும் போது அது வந்து வயித்துல ரியாக்ட் பண்ணும் சோ அதனாலக்கா அப்டின்னு சொல்றாங்க அது எந்த அளவத்துல உண்மை இல் இருக்குன்னு தெரியல பட் ஆனா ஒரு டாக் சொல்லிருந்தாரு
இல்லப்பா நீங்க சொல்றது கரெக்ட்டுதா ஏனா நானே அத அனுபவப்பட்ருக்க நேரடியா ஃபஸ்ட் எல்லா எனக்கு அந்த தண்ணி குடிக்கிற பழக்கன்றது வந்து கொஞ்ச கம்மியாதா இருந்துச்சு அது மாரி காலைல எழுந் தோனே தண்ணி கொஞ்ச குடிச்சேனு வச்சுக்ங்ளே கொஞ்ச கொமட்ற மாரி அகட்டு ஆனா அது வந் து நானு பழக்கத்துல கொண்டு வந்துட்டே காலைல எழுந்த ஒண்ண அட்லீஸ்ட் ஒரு பெரிய டம்ளர்ல ஒரு டம்ளராது தண்ணி குடிக்கணு அப்டின்ட்டு அதுக்கப்ற அந்த டீயோ காஃபியோ அது குடிக்க கூடாது ஹெல்த்த வந்து பாத்து போறவங்க அது குடிக்க இருந்தாலு நம்ம பழகிட்டோல்ல அது முடியாது ஸோ அந்த டீயோ காஃபியோ குடிக்கும் பொழுது நம்ளுக்கு வந்து அதோட பாதிப்பு வந்து அதிகமாக தெரில்ல
ம் கண்டிப்பா
ல வாழப்பழ கூட நம்ப ரொம்ப ஹெல்தான ஃப்ரூட்ண்றாங்க அதுமே நம்ம வந்து வெறு வயித்துல சாப்டக்கூ டாது அப்டின்ற மாரிதா நா கேள்விப்பட்டே.
கண்டிப்பாக்கா, நீங்க ஒரு க்ளாஸ் சும்மா ஒரு க்ளாஸ் சிங்னா கூட ஆஃப் க்ளாஸ் தண்ணி குடிச்சுட்டு அதுக்கப்பறோ குடிங்க, இல்லன்னா இந்த கருப்பு திராட்ச இருக்குல்லக்கா அது வந்து வெறுமனே சாப்புட்லாம்னு சொல்றாங்க க கருப்பு திராட்சையாக்கி அது வந்து நீங்க மூணு டைம் எடுத்துக்கலாமா கால மதியம் நைட்டு எடுத்துகிட்டிங்னா ஹீமோகுளோபின் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுன்னாங்க
ஆமாப்பா, கண்டிப்பா அதுமே நா ட்ரை பண்ற ஆனாலு எனக்கு ஹீமோகுளோ பின் வந்து ரொம்ப கம்மியாவே இருக்கு
அக்கா, இதுக்கு சூப்பர் ஐடியா நா சொல்றேக்கா, சூப்பர் ஐடியா, நீங்க டெய்லி வந்துட்டு மாதுளம்பழ டெய்லி காலைல ரெண்டுக்கா, நைட் ரெண்டுக்கா ஜெஸ்ட் ஒரு பிப்டீன் டேஸ் சப்டுங்க நீங்க அதுக்கப்பறோ பிளட் போய் செக் பண்ணுங்க அ சரியா இல்லைனா என்ன கேளுங்கக்கா
கண்டிப்பா, எனக்குமே வந்துப்பா டாக்டர் என்ன சொன்னாங்கனா ஒரு மாதுளம்பழோ, ஒ ரு நெல்லிக்கா அப்பறோ வந்து நம்ப வீட்ல நம்ப அரைக்கிறோ பாத்தீங்களா மஞ்சத்தூளு அது அ கடைல வாங்கனு னா அது வந்து கலப்படோ இருக்குன்றதால வேணா அப்டின்ட்டாங்க ஒரு பிஞ்ச் மஞ்ச தூள் போட்டு நம்ப அடிச்சி அந்த ஜுஸ்ஸ வந்து குடிச்சோம்னா எதிர்ப்பு சத்தும் பிளட்டும் வந்து இங்க்ரீஸ் ஆகு அப்டின்றமாரி சொல்லிருந்தாங்க, டிரை பண்ற அதுமே வந்து ஒரு சில நேரத்துல வேல பிசில விட்டுட்ற அ நம்ப வந்து நம்பள சார்ந்து நம்ப கொழந்தைங்களு, ஹஸ்பண்ட், மாமியார் மாமனார், அம்மா, அப்பா இவங்களுக்குல்லா செய்யும்போது ஒரு அது ஆர்வமா செஞ்சிட்றோ நமக்குன்னும்போது அது வந்து செஞ்சுக்க முடிய மாட்டேங்குது
கண்டிப்பா அக்கா, கண்டிப்பா நீங்க டெய்லி வந் து ஒரு இதுக்கு ஒரு பத்து நிமிஷோ ஒதுக்கி வச்சிருங்களே, உங்களுக்குன்னு
கண்டிப்பா நீங்க சொல்ட்டீங்கல கண்டிப்பா செய்ற பா நானமே வந்து அத ட்ரை பண்ணும்ன்னனு பாத்துட்டு இருக்கேன் ஒரு ஒரு வாரம் பண்றேன்னா அதுக்கப்புறம் விட்டுறேன் ஆனா டிஃப்ரெண்ட் தெரியுது கண்டிப்பா நம்மளுக்கு அது ஒரு வாரம் சாப்ட்ட உடனே நம்மளுக்கு அந்த சுறுசுறுப்புக்கு தன்மே மீறி சுறுசுறுப்பு வருது
கண்டிப்பா கண்டிப்பாக்க சோ நானே பாருங்க ஆ ரொம்ப வெயிட்ல இல்லகா ஸ்லிம்மாாதான் இருப்பேன் பட் இருந்தாலும் அந்த கெட்டக்கொழப்புன்னு சொல்லுவாங்க பத்தீங்களா உடம்புல ஒரே எடத்துல உட்காந்துருக்கும் போது ஓ ஓ நம்ம ஆபிஸ்ஸா இருந்தாலும் செரி ஒரு சிலருக்கு வந்து லைட்டா அந்த தொப்பை காமிக்கும் பாருங்க லைட்டா ச அ ஆக்சுவலி உடம்பு எல்லாம் ஸ்லிம்மா தான் இருக்கும் தொப்ப மட்டும் லைட்டா காட்டும்ன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து இந்த சீரக தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு அனுபவம் இருக்கா
ஆ அந்த மாதிரி நான் வந்து அனுபவப்பட்டதில்ல ஆனா இப்போ ஒரு சிலருக்கு வந்து அந்த யூரின் ப்ராப்ளம் இருக்கும் இந்த திடீர்னு கால்வீங்க கைவீங்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து சீரகமும் அப்புறம் வந்து ஓமம் இது வந்து செம்ம அளவு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வெச்சு அந்த தண்ணி குடிச்சோம்னா அந்த நீர்ல வந்து கெட்ட நீர் எல்லாம் வெளியேறி அந்த கால் வந்து வீக்க வத்தும் அப்படினு மாரி சொல்லிருந்தாங்க எ எங்க அம்மாக்கும் அந்த ப்ராப்ளம் நடுவுல வந்து கால் வீக்கம் இல்ல கொஞ்சம் ஒரு ஜுரம் வந்து அது வந்து கிரியேட்டின் லெவல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காமிச்சிது அப்போது வந்து ஒரு டாக்டர் வந்து அத யூஸ் அத தான் குடிக்க சொல்லியிருந்தாரு குடிச்சதுக்க அப்புறம் அவங்களுக்கு அந்த ஆ ஆ யூரின் வந்து வராமே இருந்துச்சா அதுக்கப்புறம தான் ப்ளூயண்டா வர ஆரம்பிச்சுது அந்த மாரி ஆனால் சீரகத்துக்க கூட வந்து எலுமிச்ச பழமும் இஞ்சியும் போட்டு குடிச்சி நான் கேள்விப்பட்ருக்கேன் ஆனா நான் ட்ரை பண்ணதில்ல அது கொஞ்சம் ஸ்டார்ட்டிங்ல வந்து ஆ ஒரு வாரி வாமிட் வரும் ஒரு ஒன் வீக் ஒரு டென் டேஸ் வந்து அந்த வயித்துல இருக்கிற அந்த கழிவுகள்லாம் வெளியேறும் டீடாக்சின் பண்ணும் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து செட் ஆகன்றறாங்க
கண்டிப்பாக்கா நான் இப்ப நீங்க சொன்னது நான் ஃபாலோ பண்றேன் ஏன்னா இப்ப ஒரு வாரமாதான் குடிக்கிறேன் அது நல்லாதானக்கா இருக்கு இந்த சீரக தண்ணி இருக்குல்ல அது வந்துட்டு ஓரளவுக்கு நல்லதான் இருக்கு சோ அது வந்து கண்டனியூவா அட்லீஸ்ட் ஒரு டுவெண்டி டேஸ் அப்டி ஃபாலோ பண்ண நான் ஒரு ஒன் வீக தான் ட்ரை பண்ணேன் நீங்க சொன்ன மாதிரி சீரகம் ஆ கொஞ்சமா இஞ்சி கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் ரெண்டு புதினா எழுமிச்சேம் பழம் அவ்வளவுதாங்க
சூப்பர் அதனாலதான் பாத்துக்கு பேரு சீரகம் ஏன்னா சி உடம்ப வந்து சீரான அகமா வச்ச வச்சிருக்குமா நம்ம சீரகத்த பயன்படுத்தும் பொழுது அதனால தான் அதுக்கு பேரே வந்து அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இதுல நான் கேள்விப்பட்டேன் ஆனா நம்ம சாதாரணமாவே நம்ம வந் உணவு முறையில பாருங்கள அந்த ரசம் ஒண்ண வைக்கிறோம் மிளகு வந்து பகைவன் வீட்ல வந்து நம்ம சாப்ட்டா கூட பத்து மிளகு இருந்தா பகையவன் வீட்லயே சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்னு சொல்லுவாங்க ஏன் அந்த மிளகு வந்து நம்ம சாப்பிடும் பொழுது அவங்க விஷமே வெச் ந்தா கூட நம்ளுக்கு வந்துது எடுத்துக்காது அப்படின்ற மாரி ஒரு பழமொழி அது அதனால அந்த மிளகு வந்து உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மைய வெளியேற்றறதுக்கும் இந்த சீரகம் வந்து உடம்ப சீர வச்சிட்டு அது கூட வந்து ந சேர்க பொருள் பாருங்கள கொத்தல்லி கருவேப்பிலை நம்ம இதுவுமே வந்து நம்ம மருத்துவம் சார்ந்ததுதான்ல்ல அதனால அந்த மாதிரியான உணவு பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கெடுத்து நல்லதா சூப்பர் தான் பா நீங்க
கண்டிப்பா நம்ம சாப்பிடுறதுலயே எல்லாம எல்லா மருத்துவமே நம்ம வந்து முன்னோர்கள் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க
கண்டிப்பா ஆமாப்பா செரிங்க பேசதுல டைம் ஓகேப்ப டைம் போனதே தெரியல நெக்ஸ்ட் டைம் கால் பண்ற பாய் பா
ஆ பாய் க